கேக்குதா சிஸ்டர் உங்களுக்கு ஆ இப்பதா சார் கேக்குது அப்ப சுத்தமா கேக்கவே இல்லங்க
ஓ செரிங்க செரிங்க சிஸ்டர் ஆ நல்லா இருக்கேன் சிஸ் செரி ஆயிருச்சு நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன் சிஸ்டர் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லாக்காங்க சிஸ்டர் இப்பதா துணி துவச்சுட்டு வந்து ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கங்க
ஆ அப்டிங்கங்களா நா இப்ப தா பசங்க பாப்ப பாப்பா இப்பதா எந்திச்சிச்சா அதா உக்காந்துருக்கே பாப்பாவ வெச்சுகிட்டு உக்காந்துருக்கேன் சிஸ்டர்
சேரிக்கா சேரி சேரி சேரி படங்க ஒருத்தன் வந்து வெளிய விளையாடிட்டு இருக்கான் இன்னொருத்தன் வந்து குட்டி பைய அவ தூங்கிட்டு இருக்கா சரி அவ தூங்கும்போது நாம ஒரு வேல செஞ்சு இருக்கலான்ட்டு நானு போயி இப்பதா துணி துவச்சிட்டு வந்துட்டு ஒரு ஸ்மால் கீக் போடலாமான்னு வந்திருக்கே
ஆமா பிள்ளைய தூங்கும் போதானே சார் நம்ம வந்து வேலை பண்ண முடியு ஆமா உக்கடான்னு வேலை பாத்து உக்கார போது பெத்துக்கங்க அப்பதா பிள்ளையை எந்திரிப்பாங்க அது
கண்டிப்பா நானே வேலை ஏ வரைக்கு பய வேலைய முடிக்கிற வரிக்
நீங்க கையில ஒரு அஞ்சு நிமிச ஒரு போன் அடிங்கனே
இல்ல நா ஒரு டீட்டம்ளர் எடுத்து வச்ச வச்சுக்கங்க இல்ல ஒரு டீடால எடுத்து வச்சு உடக்காந்தே வச்சுக்கோங்க எல்லா வேலையு முடிச்சுட்டு வந்து எம்மவ அம்மா இங்கதா இருக்கே அப்டிங்கிறமா அப்டின்னு ஒரு சவுண்ட்டு வுடுவா அந்த மாரி நிம்மதியா உக்காந்து நம்மலால வந்து டீ குடிக்க முடியாதுல்ல அதுதான் அது
ஆமா அதுக கொஞ்ச வளந்து பெருசாகற முடிய நமக்கு வந்து நம்ம வந்து ரெண் ரிலாக்ஸ் ஆக முடியாது அவுங்கவே அப்படின்றத விட அவங்க வேலைய அவங்களா செய்ய என்னைக்கு கத்துக்குறாங்களோ
கண்டிப்பா கண்டிப்பா அப்டி எல்லா இல்லிங்க எம் பைய பாருங்க இப்ப ஒன்னாது போறான் அண்ணாப் பேரே அவ அவனுக்கு இன்னுமு நா தான் வேலை செய்றே எல்லாமே தா தெரியுது ஆனா சாப் ப்பாடு ஊட்டினுங்கறாங்க டிராயர் போடணுங்கறாங்க ச த்த போணுங்கிறாங்க பட்டன் கூட போட தெரியாதுங்கறாங்க
ஏம் பையனு அப்டிதா ஃபிஸ் ஸ்டேண்டடுதா போறா அவனுக்கு அதேதா நம்மதா குளிக்க வைக்கணு நம்மதா சாப்பாடு ஊட் ட்டணு எல்லாமே நம்மதா செய்யணு அம்மா நீங்க ஊட்டி வுடுங்க நம்ம அ நம்ம ரெண் அவிங்கத் கையில கொடுத்து நம்ம சாப்பாடு சாப்ட வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்லா நம்மலே அந்த வேலைய அஞ்சு நிமிச ம்சித்துல முடிச்சுட்டு போயர்லா அவுங்க அர மண் நேரம் சாப்பிற வேலைய நம்ம அஞ்சு இம்ஷத்துல முடிச்சுட்டு போயர்லா ஆ ஆனா வந்து என்ன வெளிய போகும்போது பிள்ளைகனந்து இண்டிபெண்டண்டா வந்து இருக்க வக்கிறது ரொம்ப கொஞ்ச கஷ்டம் மாருக்கு அவுங்களா எடுத்து சாப்பிட மாட்டிகிறாங்க அங்கியும் போயி நம்மளதா எதிர்பாக்கறாங்க அம்மா ஊட்டி விடணு அப்பா ஊட்டி விட்டா சாப்ட மாட்டாங்க அம்மாதா ஊட்டி உடணு ஒரு மருந்து குடிக்கணும்னா கூட அப்பா குடுத்தா கூட சா குடிக்கிறது கடையாது ஆம்மா யாராது ஒருத்தர் ஊட்டி விட்டா பிரச்சன இல்லையே எல்லாத்துக்குமே அம்மாதா வேணும்னா என்னங் சிஸ்டர்
இல்ல பொண்ணுங்கனாளே அப்பா வேனுன்னு சொல்லுவாங்க உங்க பொண்ணுங்க அப்டி இல்லியா
ஆ எனக் பொண்ணு இல்ல பைய சிஸ்டர்
அட பைய இல்ல பாப்பான் சொன்னிங்க மின்ன அதனால ஓகே ஓ கே
ரெண்டு பேருமே இருந்தாலுமே அவுங்க வந் து அப்பா கிட்ட போவ மாட்டாங்க அது வந்து வேற விஷயங்களுக்கு அப்பா கிட்ட போவாங்க இந்த சாப்பாடு விஷய படிக்கிற விஷய எழுத வெக்க அந்த மாரி விசயம்லா ஆமா அது நீ தா பாக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா த இப்ப கால் இப்ப பாருங்க காலயில அதுக்கு ஒரு வாக்குவாதம் போச் சிங்க பைய படிக்கிற விஷயத்த பத்தி பேசிட் ருக்கும்போதே நீ தா செல்ல குடுத்து வளத்தற நீ தா செல்ல குடுத்து வளத்தற ஃபோன் பண்ணாதானா
ஆனா உண்மையாவேங்க நம்ம வந்து கண்டிஷனோட அதாவது இப்ப ரெண்டு பேர் இருக்கோம்னா இப்ப நம்மள வந்து நீ பாருனு சொல்லிடுவாங்கள நம்ம வந்து அந்நேர அடிக்கும் போதோ தப் பு செஞ்சா நம்ம அடிக்கும் போது அவுங்க ஊடால வந்து இன்வால்வ் ஆகாம வந்து இருந்துட்டாங்கன நெனைச்சுக்கோங்களே நமக்கு வந்து பிரச்சன வந் து கெடையாது இப்ப கண் தப்புன்ற ஒரு விஷயத்த நம்ம புள்ளைகள நம்ம வந்து கண்டிக்கனும்ல ஆனா வந்து நம்ம கண்டிக்காம நாம இப்ப உட் விட்டுட்டோம்னா நம்ம புள்ள ஒரு புள்ள நம்ம நம்மதா இது பண்னுனு நம்ம கண்டிக்காம விட்டுட்டோ நெனச்சுக்கோங்களே பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஒரு இதுவே இருக்காது பயங்றதே இருக்காது ஆஹா இது தப்பு பண்ணா அம்மா அடிக்கலனாலு அப்பா அடிப்பாங்க அப்டின்ற ஒரு பயோ வந்து யார் டயாவது ஒரு ஆள்ட்டனாவது இருக் கணும்ல ஏ வீட்டுக்காரர் வந்து எப்டினா பிள்ளைட்ட வந்து படிக்கிற விஷயத் த்துல வந்து ஏங்கிட்ட விட்ருவாரு படிக்கிற விஷயோ சாப்புற விஷயம் அந்த மாரி விஷயத்துல அவருமே இன்வால்வ் ஆக மாட்டாரு
ஏங்க இதுல விட்றதெல்லா விட்டுறானுங்க நானு அதே மாரிதா பண்ணிட்டு இருக்கே ஆனா என் வீட்டுக்கார ஒரு நல்ல விஷயோ ஏதாவது பண்ணிட்டனா ஐயோ ஏ பையே நல்ல விஷயோ பண்றா அவே என்ன மாதிரி என்ன மாதிரிங்றாங்க ஏதோ அதே சமயோ தப்பு பண்ணட்டு பாருங்க சொன்ன பிள்ளைய வளத்திருக்க பாரு என்னா பிள்ளைய அ உன்ன மாரியே இருக்கா தத்தி தத்தி அப் அப்படிங்றாங்க நம்பளால இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியு
ஆமா அதா நம்ம வந்து நல்லது செஞ்சா அது அவுங்க பிள்ளங்க எல்லார் வீட்லயு இது இருக்குது நம்ம சொல்லிக்கிறோ நம்ம குள்ள நம்ம பேசிக்கிறோ இதே மாரி பேசாதவங்க நெறய பேரு வந்து இருக்காங்க அவங்களல்லா நம் என்ன சொல்றது சொல்லுங்க நெறய பேரு டியூஷன் அனுப்பிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் டியூஷ் ல்லா அனுப்பாத சின்ன பையே அவன போய் நீ ஏ டியூஷன் அனுப்புற அங்கயு போனா அவே ஒரு பத்தோட பதினோராவது ஆளு தானே ஆமா ஆமா அங்கயே எழுது எழுது படி படின்ட்டு ஆமா இங்க சே நம்ம வந்து வீட்ல சேட்ட செய்றதுக்கு நம்ம அடிக்கிறோ இதே மாரி அடுத்த ஆள் அடிக்கும் போது நம்ளால அது தாங்க முடியாதுல அங்கேயு போய் புள்ள அடி வாயிண்ட்டு வரது அங்கேயு போய் புள்ள அடி வாயிண்ட்டு வர தே அதா இவரு சொல்றாரு நீலா வெளியலா அனுப்புதா நீதா படிச்சிர்க்கேல
பேச்சுக்கு வேனுமா அடினு சொல்லிருவோ ஆனா அடி வாங்கிட்டு வரும் போது எப்படி அவ நம்ள நம்ம பிள்ளைய அடிக்கலாங்கிற ஒரு இது இதாயிடுது
ஆமா
போதுங்க டென்த் டெ ஒரு நைன்த் டென்த்ல டியூஷன் சேத்தனும்னா கொஞ்சோ அவங்களுக்கு கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இப்ப இருந்து
ஆமா அப்பா வந்து நல்லா விவரம் தெரிஞ்சிரும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருவாங்க கொஞ்சம் மெச்சீர் ஆயிருவாங்க அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துரும் படிக்கணும் ம்மா ஐயோ அடுத்த வருஷம் ஒரு எ பப்ளிக் எக்ஸாம் எழுதணு அப்படின்ற ஒரு வந்து ஆர்வம் வந்து அவங்களு கேக்கவு ஆரம்பிச்சிருவாங்க அம்மா என்ன இந்த கிளாஸ்ல சேத்துங்க சேருங்க அந்த கிளாஸ்ல சேருங்க நா போறே நா படிக் க்கிறேன் ஆரம்பிச்சு இப்ப அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது ஆனா நம்ம சொல்றோ இப்ப வந்து என்ன பண்றாங்க சம்மர் கேம்ப்னு இந்த ச மே மாசம் லீவ் விட்டதுக்கே எவ்வளவு பேர் வந்து இந்த சம்மர் கேம்ப்ல சேத் கூப்ட்டு பிள்ளைகல
ஐயையோ அது இருக்கறதுலயே கொடுமைங்க பாவம் அவங்களுக் வருஷத்துலயே அந்த ஒரு மாசம் லீவு தா வருது அந்த
அந்த ஒரும் ஆ அந்த ஒரு மாசம் லீவ்லயுமே பாத்துக்கோங்க ஏதாவது ஒரு க்ளாஸ்க்கு அனுப்பி விட்றாங்க கேட்டா வீட் ல இருந்தா சேட்ட செய்றா பெயிண்டிங் க்ளாஸ் கம்ப்யூட்டர் க்ளாஸ் கராத்தே க்ளாஸ் சிலம்பம் க்ளா
ஆமா அத கூட மேனேஜ் பண்றது
ஒரு ஒரு முப்பது நாள் கூட நம்மளால தாங்கி முடியலன்னா நம்ம எதுக்கு இப்ப குட்டிச வளக்கணு சொல்லுங்க நானே என் பையனுக்கு அதெல்லா ஒரு சேத்தம்னா ஸ்கூல் டைம்ல கூட சேத்தி விடலா அ அந்த கராத்தே இது இதல்லா வந்துட் டு அந்த ஈவினிங் டைம்ல கொஞ்சம் அவங்க மைண்ட் ஃப்ரீக்காக சேத்து விடலா சும்மா அதயே பிரசரா எடுத்துக்கிட்டு லீவ் டேஸ்ல கூட போட்டு அனுப்பிட்டு நம்ம இது பண்றது வந்துட்டு ரொம்ப தப்ப இல்லைங்களா
ஆமா அதுலயும் பாவம் ரொம்ப சின்ன பிள்ளைகல சின்ன வயசுலயே பிள்ளைகல ப்ரீ கே ஜி எல் கே ஜில சேத்து உட் து ஃப்ரீ கே ஜி ஒரு ரெண்டரை வயசு பிள்ளைக்கு என்ன தெரியு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க அது சொல்ல தெரியலதா இருந்தாலும் இந்த விஷயத்தல வந்துட்டு நா கூட ஒரு தப்பு பண்ணேங்க நானும் ஃப்ரீ கே ஜில தான் போட்டேன் ரெண்ட்ர வருஷத்தல தான் போட்டே என்ன என் எங்க அக்கா பையனை வந்துட்டு இதுல அய்யோ எல் கே ஜி ல போட் டாங்க அவன் வந்துட்டு இன்னமமே கூட இப்ப ரெண்டாவது போ போறா இனி போயிட்டுருக்கா இன்னுமே கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரியே இருக்குறா
ஆ ஆ
போகல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொ ல்லிட்டு ஹோம் ஒர்க் பண்ணாமலு அப்படி ரொம்ப இதா இருக்காங்கன்ன அவன் அந்த ஸ்கூல் இதுக்கே வரல இப்ப என் பயன வந்து ரெண்டரை வயசுல இருந்து போட்டதுல இருந்து எனக்கு எனக்கு ஒரு பரவால்ல அப்படிங்கற மாதிரி மைண்ட்ல
நான் வந்து என்ன போனேன ப்ரி கே ஜில வந்து சேக் நான் வந்து ப்ரி கே ஜில வந்து சேர்க்கலங்க நான் வந்து பால்வடி அனுப்புனே பசங்கள ஒரு வருஷம் பால்வடி வந்து அனுப்பனே
ஓகே உங்களுக்கு எங்கலது பால்வடி வந்து கொஞ்சம் தூ ரமா இருந்ததுங்களா சரி இப்படி போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு அதே பெட்ரோல் செலவுக்கு பிரைவேட்ல போட்டா நீட்டா இருந்துட்டு வருவாங்க இங்கன்னா என்ன எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது நாம போய் பக்கத்து அதுக்கு உடக்காந்துருக்கணு இதுன்னா அந்த பிரச்சனை இல்லைங்களையா ஆ நாம காலையில விட்ட சாயந்தரம் போய் கூட்டிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மூ த்ரீ டேஸ் தான் போய் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தங்க அதுக்கப்புற நா அவுங்களே வேன் ஏறி வர ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதுனால நா பரீ கேஜிலே போட்டே இப்ப மூணு வருஷு முழுசா முடிச்சிட்டு இப்ப போயிருக்கிறாரு காலேஜ் முடிச்சிட்டு இப்ப போயிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு
ப
ந த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் வந்து முழுசாவே படிச்சிருக்கா
ஒரு வருஷம் ஒரு வருஷனம் பால்வாடி அனுப்பின அதுக்கப்புரோ வந்து ஸ்ட்ரைட்டா யுகேஜி போட்லான்னாங்க வயசு வந்து நாலு வயசு அயிச்சி நீங்க யூ கேஜி போடுங்க நாங்க நாங்கதா இல்லல்ல பேசிக்ல இருந்தே கத்துக்கட்டோ அப்டின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே எல்கேஜி போட்டோ
ஆட செரி செரி செரி செரி ஓகே ஓகே ஓகேங்க இப்ப என் பையனு பஸ்ட் ஸ்டாண்டர்ட் தா படிக்கிறா பாப்பா எத்தன எத்தன மாசோ பாப்பா எத்தன மாசோ பாப்பாவ தம்பிங்கலா ரெண்டாவது தம்பிங்லா ரெண்டுமே தம்பி நீங்க பாப்பா பாப்பா நீங்கள மின்ன ஹலோ
மூணாது ஒரு பேபி இருக்
அவடோ த்ரீ பேபிங்கலா சூப்பருங்க ரெண்டு தம்பி ஒரு பாப்பாங்களா பரவல நல்லது நல்லது ஓகே ஓகே ஓகேங்க அது என்னடா தம்பி தம்பிறீங்களே நா பாத்தே
ஆ தம்பிங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் தா அவுங்க வந்து ப்ரீ மெசர் பேபி இன்னிக்கி அதுங்க அவுங்க சேட்ட வந்து நம்மளால தாங்க முடியல ஆமா அதனாலதா அவங்கள வந்து நா யிச்சு இப்ப வந்து படிச்சிக்கிறாங்க ஏதோ இது பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சத அவ்ங்க படிச்ச ஒரு பைய படிப்பா ஒரு பைய படிக்க மாட்டா அந்த ஒருத்தவனுக்காக தா நம்ம டியூஷன் அனுப்பணு நம்ம சொன்னாக் கூட இவரு சத்தம் போடுவாரு அனுப்பாத அங்கயு பத்தோட பதினொன்னு தா ஸ்கூல்லயே இது பண்ணாதவைங்க எப்டி பண்ணுவாங்க சரிங்க சிஸ்டர் பாப்போ
ஓகே ஓகே சிஸ்டர் ஆ சேரி சிஸ்டர் வாங்க டீ குடிச்சிட்டு போலா
ஆ வரே சிஸ்டர் நீங்களு ஒரு நாள் வாங்க சிஸ்டர் ஆ செரிங்க சிஸ்டர் ஆ